ஹலோ
ஹலோ ஆ முத்செல்வி சொல்லுங்க எங்க இருக்கீங்க
நா ரூம்ல தா இருக்கே நீங்க எங்க இருக்கீங்க
நா இப்ப தா ஊருக்கு வந்தே
ஓ சூப்பர் வேலை எல்லா எப்டி போகுது
ஆ வேல நல்லா போகுது ஒரு கார் வாங்லான் ஒரு ஐ டியா அதா சேரி நீங்க ரென் நீங்க ரெண்டு, மூண் கார் வெச்சிருக்கீங்கல்ல அதனால வந்து உங்க்கிட்ட எதாவது ஐடியா கேக்கலா அப்டின் சொல் ட்டு கூப்ட்டே நானு
ஆ நீங்க என்ன மாடல் என்ன ஆ இது எடுக்கறீங்க ஃபோர் சீட்டரா, செவன் சீட்டரா எந்த மாதிரி எடுக்றீங்க
ம நா வந்து வ ஃபேம்லியோட போற மாதிரி ஒரு அஞ்சு பேரு ட்ராவல் பண்றா மா
அதுக்கு பெட்டர் நீங்க வந்து செவன் சீட்டர் எடுத்திரனு அப்ப தா வந்து நம்ம ரெண்டு பேர் போறதுனால் போகலா நாலு பேர் போறதுனால் போகலா இல்ல அ அதிகமான ஆள் போறதுனால் போலா இப் போ நம்ம வந்து சின்ன வண்டி எடுத்தோ அப்டின்னா வந்து சரியா வராதுல்ல
ம் எது எடுத்தா கரக்ட்டா இருக்கு பெட்ரோல் டீசல் இல்ல ஈ வி எது எடுத்தா கரக்ட்டா இருக்கு நெனைக்கறீங்க?
க்க போறீங்க அப்டின்ற பட்சத்துல டீசல் போறது நல்லது இல்ல நா வந்து ரொம்ப அகேஷ்னலி தா எடுப்பே அப்டின் சொன்னா பெட்ரோல் போலா இப்ப நீங்க டீசல் வண்டி எடுத்தா அப்பப்போ எடுத்துட்டே இருக்க மாதுரி இருக்கு இது எது பெட்ரோல் வண்டி எடுத்தீங்கனா ஒரு ஒரு மாசம் கழிச்சி எடுத்தா கூட ஒன்னும் பிரச்சின இல்ல இது எது டீசல் வண்டி அப்டின்னா வந்து உக்காந்துரும் டீசல் கெட்டியாய்
எலக்ட்ரானிக் இதில் ல வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இதல்லா வந்து
அத பத்தி அ எனக்கு ரொம்ப பெருசாலா தெரியாது ஆனா எஸ்யுவில எல்லா வந்துருக்கு அப்டின்னு சொன்னாங்க அப்றோ இந்த டாடால நெக்ஸால்லா வந்து இது தானே எலக்ட்ரானிக் தானே
ஆமா இப்ப வந்து நம்ம அம் டென் லாக்ஸ் டுவெல் லாக்ஸ் ரேஞ்சி எல்லா ஃபெசிலிட்டிஸோடையு நறைய கார் புது கார் லான்ச் பண்ணுறாங்க
ஆமா இப்போ நறைய ஆஃபரு போயிட்ருக் இல்லயா
ஆமா ஓப்பன் பண்ணாலே புது லான்ச்சு பத்தி தா நறையா போட்ருக்காங்க
ம் நீங்க வந்து இஎம்ஐல போட போறீங்களா இல்ல ரெடி கேஷா குடுத்து வாங்க போறீங்ளா
நான் வந்து ஃபினான்ஸ் தா போடலான்ருக்கே ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் லேக்ஸ் வந்து ஆ ரெடி கேஷ் போட்டு ஆமா இன்ஷியலா போட்டு அதுக்கப்பறோ அப்டியே ஃபினான்ஸ்
ஆ சூப்பர் நீங்க அப்பனா எஸ்யுவிலே எடுக்க வேண்டி தான
ஆமா எஸ்யுவி எடுக்லாம்னு தான் ஐடியா ஆனா இப்ப எஸ்யுவி வந்து எல்லாமே ஃபேமிலி மாடல்லா நறையாக இருக்கு இருக்றதில்ல எல்லாமே ஸ்போட்ஸ் கார் மாத்ரி டிசைன் பண்ணி கொண்டு வராங்க
ம் வேற எதாவ்து உங்குளுக்கு பிர வேற எதாது அ அது ஒங்ளுக் ஐடியா இருக்கா எதாது எதாது ப்ரஃப்ரபுளா பிரா பிராண்ட் எனக்கு டாடா வேணு
நா வந்து டாடா எடுக்கலா டாடா எடுக்கலாம்னு தா யோச்ச எனக்கு ஏன்னால் வந்து அதுதா வந்து பாத்தீங்னா பில்டு குவாலிட்டி நல்லாருக்கு
ஆ சூப்பர் சூப்பர்
அப்டிதா எல்லாரு சொலிறாங்க இன்னொன்று மைலேஜும் நா பாப்பே வேண்டியதா இருக்கு மைலேஜ் வந்து பாாரத்தீங்கன்னா நமக்கு கிலோமீட்டருக்கு மினிமம் வந்து பத்துலருந்து பன்னெண்டாவது கிடைச்சா தா வந்து கொஞ்சமாவது ஃமிலியோட அப்பப்ப அவுட்டிங்கு போய் வர முடியு
ஆ நீங்க ஏ அந்த மாரி ட்ரை பண்றீங்க இதே இது வந்து நீங்க ஒரு டீபோர்டு கார் வாங்குனீங்க அப்டின்னு சொன்னா உங்களோட பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலா அதே சமயம் வந்து வெளிய வாடகைக்கு விட்ட அது உங்ளுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன் கம் மாதுரி கடைக்கும்ல இங்காவும் நீங்க வந்து எல்லா டைமும் வெளியே போகமாட்டீங்க தானே
இல்ல நா அந்த ஆப்ஷன் யோச்சு பாத்தே ஆனா வந் இப்போ வந்து டிரைவர்ஸ் டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது யாருமே வந்து சூட்டபிள் ஆமா யாருமே வந்து சூட்டபிளா அமைகிறது
ம்
அதவுயோசிக்க வேண்டியதா இருக்குது இன்னோன்னு வி கார் எடுக்கலான் பாத்தே ஈவி கார் எடுக்கலான்னு பாத்தா த திடீர்னு பேட்ரி ப்ராப்ளம் வந்துடு இல்ல நம்ம எதாதுக்கு இப்ப லாங் டிரராாவல் போய் கேட்டு இருக்கிறப்ப வண்டி வந்து சார்ஜு பிரச்சனையாக ந அப்டின்ற மாத்ரி நறைய
அ அதுவு இருக்கு நம்ம நம்ப முடியாது எவ்ளோ பே ஈவன் எது எப்பா உக்காருதுன் நமக்கு தெரியாது இல்லயா அதனால பேட்டரி கார நம்ம நம்ப முடியதுல
ஆமா அதே மாதுரி இந்த கேஸ் திண்டிக்கணி தெக்குல அதுமே ஒரு இது யோஸ் வாங்கலா அப்டின்டு அதது பத்தி எதாது உனக் ஐடியா இருக்
அந்தத பத்தி எனக்கு நாலேஜ் இல்ல கே
இப்போதக்கி இருக்குற ட்ரெண்டிங் மாடல் வந்து வாங்கலா
நீங்க சூஸ் பண்ண எக்ஸ்யுவி காரே நல்லதுதா
ஆ அது வந்து உங்களுக்கு லாங் ட்ராவலுக்குலா சூட்டபுளா இருக்குமா
ஆ அது நல்லா லக்சூரியஸா தா இருக்கு நீங்க வேணா வாங்கி பா வாங்குங்க இல்லன்னா நீங்க போயி அ அந்த ஷோரூம்ல போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாக்கலால்ல உங்களுக்கு கம்ஃபோட்டா இருக்கா அப்டின் சொல்லிட்டு
ஆமா ஆமா இப்ப நானு இன்னொரு ஆப்ஷனேய வச்சு ர்க்கே ஆ இப்போ வர கார்கள்ல வந்து நம்ம டேஷ்போட்லயே வந்து பாத்திங்கன்னா வந்து ஸ்க்ரீன் போட்டு ஆ ரிவர்ஸ் எடுக்குறோம்னா ஆ பேட்ரி டிஸ்ப்ளே
ஆ அதெல்லா நறையா நறையா ப்ராண்ட்ல வந்து இப்ப அப்க்ரடேஷன் கொண்டு வந்துருக்காங்க நீங்க வேணா போ இப்ப உங்களுக்கு டவுட்ருந்துச்சு அப்டின் சொன்னா ஷோரூம்ல போயி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போட்டீங்கன்னா அவங்களே என்னென்ன ஃபீச்சர்ஸ் எதுதுல இருக்குன் சொல்லுவாங்கல்ல அப்போ போ உங்களுக்கு உங்களுக்கு எது சூட்டபுளா இருக்கோ இல்ல து எது உங்களுக்கு புடிக்கிதோ அத நீங்க பாக்கலால்ல
ம் நா அதா யோச்ச இல்ல ஃபஸ்ட்டு நம்ம ஓரளவு தெரிஞ்சிக்கிட்டு போனோ அப்டின்னா அவ்ங்கள்ட்ட வந்து நம்ம டீட்டெயில்ஸ் பேசுறது ஆ அப்பறொ வந்து கொஞ்சொ டெக்னால் டெக்னாலஜி ஆ டெக்னாலஜியா வந்து கொஞ்சொ சில பாயிண்ஸ்லா பேசணோம்னாதா அவங்க இன்னு நம்மளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க நறைய அதெல்லா யோச்சு இப்பத வந்து பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வ்யூ பண்ற மாதிரி இதுல வந்து நமக்கு கேமரா ஃபீ ச்சர்ஸ்லா வந்துருக்குன்ற மாரி கேள்விப்பட்ட நானு
அப்டியா அந்த மாரி ஏன்னா என எனக்கு அந்தளவுக்கு தெரியல பட் எனக்கு நீங்க சொல்றது புதுசா இருக்கு இந்த மாதுரி எல்லா இருக்கா அப்டின்னு
ஆமா ஆமா இப்ப அந்த மாதுரி டெக்னாலஜி எல்லா கொண்டு வந்துட்டாங்க நறைய சென்சார்ஸு
அ இப்போதா ஏ ஏ வச்சே அ எல்லாமே பண்றாங்க தானே
ஆமா ஆமா இப்ப கரு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம முன்னாடி போய் கித்துக்கோ ஒரு காரில் போய் மோதுகிற மாதுரி டிஸ்டன்ஸில் போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் லாக் ஆகி நம்ம அதோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ற மாதிரில்லா நறைய சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோ
நம்ம நம்ம நாங்க வச்சிருக்க வண்டி எல்லாம் வந்து ஒரு இண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வண்டியா சோ அந்த அது மட்டுந்தா நமக்கு தெரியு அத தாண்டி நம்ம இந்த மாதுரி அதுவு இல்லாம நமக்கு வந்து கமர்ஸ்சியல் வெஹிகிள் மட்டுந்தா நமக்கு தெரியு இந்த மாரி பேஸ் நல் யூஸ்க்கு இப்புடி வாங்குற அளவுக்கு ஐடியா இல்லயே
இன்னொன்று நா என்ன யோஸ்சேன்னா இப்போ ஒரு நம்ம கார் வாங்குகிறோ சில கார்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் இயர்லயே வந்து மெயின்டனன்ஸு எடுத்தாலே ஒரு ஒரு லட்சோ ரெண்டு லட்சம்ன்ற மாத்ரி எக்ஸ்ட்ராா செலவாகுது
அப்புடியா
ஆமா அந்த மாதுரி எல்லா வந்து இங்க வேற இன்ன ஒரு காருக்கெல்லா பார்த்தீங்கன்னா இப்ப வீல் கார் வீல் இருக்குல கார் வீல வந்து சேஞ் பண் னாலே உங்களுக்கு வந்து அம்பதாயிரத்திலிருந்து அறுபதாயிரம் வரை செலவ வேண் அந்த அளவுக்கு வந்து லக்சரிஸா வந்து இப்போ நிறைய பேர் வந்து காருக்கு ரேஃபர் பண்ணுறாங்க
உம் நீங்க வந்து வாங்கு போதே வந்து வாரண்டியோட வாங்கிருணு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி அடிஷனல் காஸ்ட் போட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன் பிட்வின் சர்வீஸ் எந்த இந்த இஷயூனாலு நீங்க போய் ஷோரூம்லயே கேட்டுக்கலா
உம் இல்ல அவங்க வந்து வாரண்டண்டி இதுவுமே வந்து இது சர்வீஸு ஸ்பேர்ஸு எல்லாமே வந்து வாரட்டியில கவர் பண்ணுறாங்களன்
உம் உம் இல்ல அது வந்து அவங்க வந்து இங் சிலதுல வந்து எக்ஸ்களூசன்ஸு ம் இரு க்கும் சோ வந்து அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க இப்போ வாங்க போறீங்க ஈவன் நீங்க போய் ஜஸ் கொட்டேஷன் எடுக்கணும்னு சொல்லி போனா கூட அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் சோ அதுல நமக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அந்த ஆப்ஷன்ல நம்ம போய்கலா நீங்க ஒரே ஒரு கார மட்டு போக்கஸ் பண்ணி போக கூடாது ஒரு நாலஞ்சு சூஸ் ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு இதுக்கு போய் பாக்கணு
ம் இன்னு நா அதே மாதிரி இப்போ நம்ம ஃபேமிலியோட போற ஃபேமிலி கார் தா ப்ரிஃபர் பண்ணறோ ப நல்ல பூட்டுக்கு பூட்ஸ் பேஸு இதெல்லா வந்து இருக்கணு அப்படின் நா எதிர்பார்க்கறே அதுவுமே வந்து மேட்ச ஆச்சுன்னா இன்னு எனக்கு கொஞ்ச நல்லா இருக்கு
பரா அப்ப நீங்களுமே லக்ஸ்சுரியஸ தா கார் எதிர்பாக்குறீங்க அப்படித்தானே
ஆ அதா நா சொல்றேங்களன் நா உங்களுக்கு
ஆனா நீங்க எதிர்பார்க்கற பபீச்சர்ஸ் வந்து பத்து லட்சத்துல கிடைக்குமா அப்படின்னு சொல்றது சந்தேகம் தானே
ஆமா இப்போ வர நிறையா வந்து லக்ஸ்சூரியஸ் கார்ஸு இதெல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லா வந்து இது பண்ணிதா அடாப்ட் பண்ணிதா போட்டுட்டு வராங்க
ஆ ஓகே ஓகே
ஏன்னா வந்து ஓரளவு ரீசனபிளா வாங்கணும்னு நினைக்கிறவங்க
ஆ ஆ நிசான்ல கூட இப்ப ரீசென்டா ஏதோ மாடல் லா லான்ச் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டே உம்
இன்னொன்னு இப்பெல்லா வந்து எல்லா காருமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்துலதா வருது
ஆமா அது ஆ அது கேள்விப்பட்டோ ஆமா அதுவு இல்லாம டீசல் வண்டி எல்லா இப்ப கரைச்சிட்டு ஃபுல்லாம பெட்ரோல் ஆக்கிட்டு வரங் களையா
ஆமா ஆமா அது எதுன என்ன ரீசன் உங்களுக்கு எது தெரியுமா
ஆக்சுவலா எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல எதுக்காகு பட் ஆனா சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து பூல் டைம்மா நம்ம ஒர்க் பண்லல நம்ம அப்பாவோட ஜஸ்ட் பாத்துக்கிட்டு தானே இருக்போ சோ அதனால நமக்கு வந்து கார பத்தி அந்த அளவுக்கு பெ ரிய ஐடியாலா இல்ல
உம் நீங்க சொன்ன மாதிரி தா எல்லாரு சொல்றாங்க ஃபர்ஸ்ட்டு கா ஷோரூம் போயிட்டு ஒரு டெஸ்ட் டிரரைவ் போனீங்கனாலே அவங்களே ரன்னிங்லே வந்து உங்களுக்கு என்ன
ஆ அப்போ நம்ம வந்து நம்ம பிசிக்கலா எல்லாமே பாக்குற மாதிரி இருக்கு அப்போ நீங்க உங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு சொல்லி இப்ப நம்ம டெஸ்ட் டிரைவ் போனா நம்ம கண்டிப்பா அந்த ஒரு ஷோரூ போனும்னா கண்டிப்பா அங்க நாம வாங்கணு அப்படின்ற எந்த கட் டாயம் கிடையாது தானே பட் நீங்க ஒரு ஒரு ஷோரூம் இல்ல ஒரு மாடல் மட்டு ஃபோக்கஸ் பண்ணாம ஒரு நாலஞ்சு ப்ராண்ட் எடுத்துட்டு ஒரு ஒரு ஷோரூமா போயிட்டு டெஸ்ட் டிரைவ் எடுத்துட்டு அதஅத ஃபீச்சர்ஸ் எல்லா கேட்டு பாருங்க
உம் அதுவு இப்ப வர மாடல் கார்கள் எல்லா பாத்தீங்கன்னா வந்து நம்ம சென்சார் செ இதெல்லா ஜாஸ்தியாக வரதுனால ஏதாவது ஒரு ஸ்பாட்ல வந்து சென்சார் இஸ்யூ ஆனா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த செட்டவே மாத்தணு அப்டிங்கிற மாறி சொல்றாங்க
உம் அது கார் வாங்குறது இப்போலா பெருசு கெடயாது அத மெயின்டெனன்ஸ் பண்றதுதா பெருசு ஒரு சின்னதா ஒரு க்ளாஸ்ல இஸ்யூ வந்தாலுமே ஒரு ரெண்டாயிரோ மூவாயிரோ சும்மா ஒரு நூறு எரநூறு செலவு ஸ்டார்ட் ஆகாது எல்லாமே ஆயிரக்கணக்குல தா தா போகு
உம் இப்ப நிப்பாட்டுறதுமே வந்து பயந்து பயந்து நிப்பா
ஆஹ் அது என்னமோ கரெக்ட் தா ஆஹ் சேரி நீங்க போய் டெஸ்ட் ட்ரைவ் பாத்து பாத்துட் வாங்குங்க உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு சொல்லுங்க அதுக்கப்பறோ ஒரு நாலஞ்சு இது போய் பாத்தீங்கன்னா உங்க ங்களுக்கே ஒரு ஐடியா வரு வேணுனா கூப்புடுங்க நா வேணா ன்ன எங்க அப்பாவ வர சொல்ற அவுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா வந்து பாப்பாங்க
ஆமா ஆமா ஆ எனக்கு அது கொஞ்
ஆஹ் சேரி நீங்க போகறப்ப கூப்புடுங்க ஓகே பாய் உங்கட்ட பேசினது ரொம்ப நாளைக்கு அப்றோ சந்தோஷோ உம்
தேங்க்ஸ் வச்சரவா